ஹலோ ஆ சொல்லுமா என்ன ஃபோன் பண்ணிட்டு எதுமே பேசாம இருக்க
ஆ இல்லப்பா எனக்கு சவுண்ட் சரியா கேக்கல அதனாலதா
சேரி சேரி சேரி சேரி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்பா
உஹும்
ஏ ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு படுக்கலான்னுந்தா இருந்த செரி அதுக்காட்டியு ஒரு கால் பண்ணிக்கலான்ட்டுதா
ம் ம்
எ எனக்கு என் பைய சின்ன பைய இருக்கான்ல்ல அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான்ப்பா
ம்ஹும்
இப்போ ரிலேஷன்ஸ்ல்லா வந்துருந்தாங்க ஊர்லருந்து எல்லாருமே அதா கேக்கறாங்க ஏன் இவனக்கு சாப்பாடு போடறதில்லையா அப்டின்ற மாரி கேக்கறாங்க ஒரே அசிங்கமா போச்சு போங்கோ இவுரு எல்லா வாய்னு வந்து குடுக்கறாரு எல்லா சாப்பறாங்க இருந்தாலு ஒடம்பு ஏறவே மாட்டன்து இன்னாதா பண்றதுனே புரில
அய்யியோ ம்
அதா ரொம்ப ஒல்லியா ஜஸ் இருக்கான் ஆனா எந்த இதுவு இல்ல டாக்டர் கிட்ட நானு ஏற்கனவே டெஸ்டெல்லா பண்ணிட் டே அவன் சின்ன வயசா இருக்கும்போது கூட இருந்தாலு ரொம்ப எலும்புந் தோலுமா இருக்கறான் எதனாச்சு உங்க கிட்ட ஐடியா கேக்கலான்ட்டுதா பண்ண சாப்பறான் அ என்ன சொல்றது சோறுன்னா கொஞ்சோ கஷ்டமாதா எறங்குது மத்தபடி ஸ்நாக்ஸ் ஐட்டோ அந்த மாரி ஐட்டோல்லா நல்லாதா சாப்புட்றா இந்த மாரி பாதமு அந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாங் கூட நல்லாதா சாப்
சரி சரி அது ம ஹெல்தியா இருக்கான்ல சுறுசுறுப்பா இருக்கானா
ஆ பரவால்ல ஓக்
அதுதா பாக்கணு
ம்
சத போடல சத போடலன்னா நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டா குடுங்க நல்லா கொஞ்ச நேரந் தூங்க வைங்க இப்பதா
அந்த தூக்கந் தாம்ப்பா அதுதாம்ப்பா இல்ல தூங்கவே மாட்டாங்க எப்ப பாரு ஃபோனுு ஃபோனுு ஃபோனுு ஃபோன்லதா இருக்குறாங்க அதுதா பெஜாரா இருக்கு பெரியவனு ஒல்லியாதா இருக்கா இருந்தாலு பரவால்ல ஓரளவுக்கு பரவால்ல போக போக அவ இதுவாய்டுவா அவ நல்லா சாப்புடுவா எது எது குடுத்தாலு சாப்டுவா இது வேணு அது வேணுன்ற இல்ல இவந்தா சின்னவந்தா கொஞ்சோ அந்த சாப்பாடுன்னா எறங்கவே எறங்காது அவனுக்கு நா ஊட்டி விடணு அவனுக்கு இந்த மாதிரில்லா பண்ணுவா வீட்ல இருந்தாலே அவ தொல்ல
ம் ம் அது ஒரு சில பழ கொழந்தைங்களுக்கு பழக்கமா இருக்கு ஊட்டி விட்டதா சாப்டுங்க சுயமா எடுத்து சாப்புட்ணுன்னா நோவு
ஆ ஆ
ஆமா அது என்னமோ உண்மதா நீங்க சொல்றது கொஞ்சங் கொஞ் நல் என்ன அந்த அ மூக்கடல சொல்லுவாங்கல்ல அந்த மாரி பயிறு வக அதெல்லாங் கொஞ்ச நல்ல சா சாப்பாட்டுல சேத்து குடுங்க இல்லன்னா அவிச்சு குடுங்க அது நம்ம என்னதா குடுத் னு நம்ம என்னதா குடுத்தாலு ஒண்ணு வந்து பசங்களுக்கு வந்து நல்ல தூங்கணு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கணு
ம் ம்
நம்ம சொல்றோ ஒரு சில கொழந்தைங்கங்க வந்து இன்னு தூண்டுதா சாப்புடு ஆனா நல்ல குண்டாருக்கு அது ஒரு சில ஒடம்பு வாகு அதுக்கப்றோ அது மட்டு இல்லாம ஜெனிட்டிக்குன் சொல்லுவாங்க அவங்க அப்பா எப்டி இருப்பாரு
ஆ ஆ அவங்க அப்பாவு ஒல்லிதாப்பா அவங்க அப்பாவு ஒல்லிதா அ எங்க வீட்டுக் காரோட ஃபேமில எல்லாருமே நெறைய பேர் ஒல்லிதா இருக்கிறாங்க நா பாத்த வரைக்கு யாரு குண்டுன் சொல்ல மு எ மாமியாரு ஒல்லி அதுனால அந்த இது வேணா தெர்ல நானு வந்து அ கல்யாணோ ஆன புதுசுல ஒல்லியாதா இருந்த என்னன்னா எங்க ஃபேமிலி பேக்ரவ்ண்ட்ல கொஞ்சோ எங்க அம்மா அவங்கல்லா கொஞ்சோ குண்டு அதனால நானு கொஞ்சோ கு இப்ப குண்டாய்ட்ட ஆ நம்ம ஃபேமிலி ப்ளனிங் அதுல்லா பண்ணிட்டா கொஞ்சோ குண்டாய்டு வோல்லயா அந்த மாதிரி
ஓகே ஓகே நீங்க ஒன்னு ஒரி பண்ணிக்காதிங்க நீங்க இப்பதான சின்ன கொழந்த என்ன ஒரு டென் டென்த் படிக்கிறளா இல்ல செவன்த் படிக்கிறாளா
இப்ப எய்த் போயிருக்காம்ப்பா அவ
ஓகே ஓகே அல்மோஸ்ட் டீனேஜ்லதா இருக்குறாரு ஆமா கொஞ்சோ நல்லா சாப்பாடு குடுங்க என்ன வந்து ஜெனட்டிக்காகயு சொல்லுவாங்க இருந்தாலு வந்து நல்ல ஹெல்தியா இருக்கானா அதுவு பாருங்க இப்ப நீங்க டாக்டர்கிட்டயு காம்ச்சன் சொன்னீங்க
ம் எல் எல்லா காச்சாச்சு எல்லா என்ன சொல்றது நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அவ வந்து ஒரு டாக்டர் கிட்ட காம்ச்செ
ம்
ஆ காம்ச்சே அவு என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து போக போக சரியாயிடுன்ற மாரிதா சொன்னாங்க அவனுக்கு இந்த இது இருக்குல்லயா எலும்பு இருக்குல்ல செஸ்ட் எலும்புல்ல அப்டியே வெளியே தெரியுற மாரி இருக்குப்பா அதுனாலயே அவனுக்கு யார் முன்னாலயு
ம்
ஆ சேரிங்கப்பா ஒ ஒரு நிம்ஷம் இருங்க ஒரு நிம்ஷம் இருங்க
சரி
செவன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஆ சொல்லுங்க பாய்ப்பா சொல்லுங்க
செரி அதா ஒன்னு ஒரி பண்ணிக்காதீங்க இன்னு இருக்கு வயசு சில பேர் சொல்லுவாங்க இருவது வயசுக்கு மேலதா அவங்கல்லா சாப்ட ஆரம்பிக்கும் போது வெளியில போய் சாப்புடும் போது வெளியிலலா போய் சாப்புட ஆரம்பி இருக்காங்க இல்லயா அப்ப கொஞ்ச ஒடம்பு வந்துரும் இருந்தாலு வந்து இங்க ரொம் ப அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா பேமிலி பேக்கிரவுண்ட் சொல்றதுனால அவ்ளவுல்லா முடியாது முயற்சி பண்ணுங்க என்ன பண்றது இந்த சத்து மாவு பாதாமு அப்புற ப்ரோட்டீனு இந்த சோயா
ஆ அதெல்லா குடுத்துட்டுருக்கங்க அந்த மக்கனான் சொல்றாங்கல்ல அந்த மாரி ரெசிப்பில்லா பாத்து நானு குடுத்துட்டுதா இருக்கறே
ம் குடுங் குடுங்க என் என் பெரிய பையனும் ஓரளவுக்கு ஒல்லி தான் என் பசங்க ரொம்ப கெடையாதுங்க ஓரளவுக்கு ஆனா நம்ம வந்து என்ன சொல்லுவோ அது ஓவர் சைஸூன் சொல்ல முடியாது அண்டர் சைஸூன்னு சொல்ல முடியாது
எனக்கு மெயின் வந்து நம்ப ரிலேஷன்ஸ் சொல்றது ஒண்ணு அப்பற அவங் னோட பிரெண்ட்ஸ்கெல்லா கூட்டிட்டு வந்துருந்தா போன வாரம் ஆ எதோ ஒரு அவனோட ஃப்ரெண்டுக்கு பேர்த்டேனு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தா இவன விட எல்லாமே பல்காவு இருக்கறாங்க என்ன சொல்றது இப்பவே எயி்த் போறாங்கல்ல இப்பவே அவனுங்களுக்கெல்லா மீச கொஞ்ச கொஞ்சம் முளச்சிருக்குது குரும்பு மீச மாரி மொளச்சிருக்கு இவன் அவங்க முன்னாடி வந்து என்னா சொல்றது ஒரு ரெண்டு வயசு சின்ன பைய மாரி இருக்குறா
உ
பசங்களே வந்து நல்லா மெச்சூரா இருக்கிறாங்க அந்த மாரி இருக்கிறது நல்லதா இல்ல இந்த மாரி இருக்கது நல்லதான்னு கூட எனக்கு தெரியல ஆனா வந்து பசங்கல்லா பாத்தா வெளியே அவங்க கிளாஸ் ல பாத்தா எல்லாமே பெரிய பெரிய பசங்களா இருக்கிறாங்க எய்த்ன்றா
ஆமாங்க எய்த்துன் சொல்றீங்க எய்த் படிக்கிற பையன் சிக்ஸ்த் படிக்கிற மாரி இருக் சொல்றீங்க சரி பாக்கலா ஒன்னு வொரி பண்ணிக்காதீங்க கொஞ்ச நல்லா சத்தான ஃபுட் எல்லா குடுங்க சப்ளிமெண்ட்ஸ் எதாவது கேளுங்க டாக்டர்ஸ்கிட்ட மெடிசன் வேண்டா சப்ளிமெண்ட்ஸ் அடிஷனலா நம்ம என்ன சேத்துக்கலா அப்டி கேளுங்க ஏன்னா இந்த ஜிம்முக்கு போறவங் லா அந்த என்னமோ சொல்லுவாங்க அதெல்லா சாப்பிடுறாங்க அதுனால நல்ல வெயிட் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லா வந்து நம்ம இந்த ஏஜுக்கு எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரியாது எ பைய போனா அப்டிதா ஒரு மூணு மாசம் போனா அப்ப ஏதோ அந்த கிரியா ட்டின் என்னம்மோ சொல்லுவா அவ அத வாங்கி குடிச்சிட்டு இருந்தா ஓரளவுக்கு கொஞ்சோ நல்லா பாக்குறதுக்கு அப்டியே பார்வையா வந்துட்டு இருந்தா அதுக்கப்றோ காலேஜ் தொடங்கிடுச்சு காலேஜுக்கு போறது அதுவே கரெக்ட்டா இருக்குது அவனுக்கு அது ஜிம்முக்கு போறதுக்குல்லா டைம் இல்ல அது இப்ப பாத்தா எப்டி எப்டி தெரிமா இருப்பா அப்டியே கொஞ்சோ அப்டியே ஒல்லியாகிட்டா நார்மல் நார்மலா இருப்ப
அ இப்ப வந்து இப்ப பெரிய கிளாஸ் போக போக வந்து பசங் வந்து என்ன சொல்றது ஒரே டென்ஷனாயிடுவாங்க இப்ப டென்த் எல்லா போன இன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு படிப்பு அப்டி இப்டின்ட்டு டியூஷனு அது எதுன்னு போறதால கொஞ்சோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அந்த டைம்ல கொஞ்சோ பசங் முடியு கொட்டு கொஞ்சோ எலைப்பாங்க தா அது தெரிஞ்ச விஷயோ தா ஆனா இவ இப்பவே இப்டி இருக்கா அதனாலதா கொஞ்சோ இதுவா இருக்கு எனக்கு வேற மத்த
சேரி சேரி சேரி சேரி என்ன டாக்டர் ஹெல்த்தியா இருக்க சொன் சொன்னாங்கல்ல அது போதுப்பா நீங்கே ஏ இது பண்ணிக்கிறீங்க
செரி அ என்ன சா சாப்பிட்டீங்கள என்ன சமையல் பண்ணீங்க இன்னிக்கி கே
நானா சாப்ட்டப்பா அ ரச செஞ்சே ம் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சே அப்றோ அ இந்த காலிஃபிளவர் பொரியல் பண்ணே
ம் நீங்க எப்டி கூட்டு மாரி பண்ணுவீங்களா இல்ல பொரியல் மாரி பண்ணுவீங்களா
இல்ல கூட்டு கூட்டு தா பண்ணே
ஏ இது சிறு பருப்பா
ஆமா ஆமா இல்லல்ல சிறுபருப்பு கல்வ பருப்பு போட அது வேகறதுக்கு ரொம்ப லேட் எடுக்கு
ம்
அது போட்டு வெச்ட்டே செரி சாப்பிட சொன்னே சின்னவ எங்கயோ வெள்ள போயிட்டு வந்தா
ம் ம்
இப்பதா வந்தா
இந்த இந்த வெயில்ல பசங்க நல்லா சுத்துறாங்களா உங்க பசங்க
இல்லமா இல்லமா எல்லா பொம்பளைங்க மாரி வீட்டுக்குள்ளயேதா இருக்கு ஏ சி போட்டுட்டு உட்காந்துருதுங்க யாராவது வருவாங்க கீழ வந்து கூப்ட்டா போவாங்க அ அந்த மாரி தா மத்தபடி இவனுகளால்லா பிளான் பண்ணி வெளில போறதுலா கெடயாது எல்லா ஆறு மணிக்கு மேல
ம்
ஏழு மணிக்கு மேல தா
உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மொபைல் ஆக்சஸரீஸ் தானே சேல் பண்றாங்க இப் இப்ப வந்து எ எல்லா டைப்போட இப்ப இதுவு கேபிளு அந்த மாரிலா வெச்சிருக்காங்களா எப்டி அது
ஆமா ஆமா கேபிள்ஸ்சு
ம்
அது என்ன சொல்லுவாங்க பவர் பேங்க்கு அந்த மாரி ஆக்சஸரீஸ் தா மொபைல்ஸ் எல்லா கெடயாது மொபைல்ஸ் விக்க மாட்டாரு மொபைல்ஸ் ஆக்சஸரீஸ் தா விப்பாரு
சேரிப்பா ஓகே
டெய்லியு ஸ்டேட்டஸ்லயே வெச்சிருப்பாரு பாத்துருப்பீங்க
அ நா பா பாத்ததில்ல அதனால தா கேக்குறே செரி நீங்க சொல்லிருக்கீங்க சொன்னத வெச்சுதா கேட்டே செரி
சேர் சேரி
பாய்ப்பா நானு அப்புறமா கால் பண்றே அ யாரோ பெல் அடிக்கிற மாரி இருக் ஓகே ஓகேங்ளா பாய் அ